வணக்கம்ப்பா கேக்குதுங்களா நல்லா இருக்றப்பா நீங்க நல்லா இருக்கிறீங்களா
ருக்கேமா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களாமா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்கறாங்கப்பா உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்கறாங்களா
நல்லா இருக்காங்கமா சாப்டிங்களா
சாப்ட்டப்பா நீங்க சாப்ட்டீங்களாப்பா
ஆஹ் சாப்ட்டேங்மா
சரிப்பா படி உங்களுக்கு படிப்பு ப்போல்லாம் எப்படி போய்டட்டுருக்குப்பா
நல்லா போயிட்டு இருக்குதுங்கம்மா
சரிங்தா
இன்னைக்கு என்ன தலைப்பெடுத்து பேசலாங்கம்மா ட வெப்பநிலையை குறைக்கிறத பத்தி நம்ம போன காணொலியில பேசிட்டு இருந்தோம் அது அதுல வந்துட்டு ஆ அதை குறைக்கிறதுக்கு மொத்தம் மூணு வழிகள் சொன்னீங்க ஒண்ணு இந்த குளிர்சாதன பொரு ல அதாவது அந்த பெட்டியடைய பயன்பாட்ட கொறைக்கிறதுனால வெப்பநிலைய கொறைக்கலா அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மத்த ரெண்டு பத்தி நீங்க சொல்லவே இல்ல அதாவது ஆ வண்டி இருசக்கர வாகனங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சுப்பொகை இருக்குங் இல்லையா அதனாலையு வந்துட்டு பூமியை வந்து பூமியுடைய வெப்பநிலையமு பாதிக்குது அப்டின்னு சொ சொல்லி சொல்லிருந்தீங்க இன்னொன்னு தொழிற்சாலையில இருந்து வெளியேறக்கூடிய ந சி வாயுக்குள்ளாரையு அந்த ஓசோன் படலத்துல ஓட்டை விழுகுது அப்படின் சொல்லி சொல்லியிருந்தீங்க
ஆமாப்பா
பேசலாங்களா மா
ஆமாப்பா கண்டிப்பாப்பா
மொதல்ல அ இரு சக்கர வாகனங்கள்னு வரக்கூடிய அந்த பொகைய பத்தி சொல்றீங்களா
ஆமாப்பா அதாவது ஆ இருசக்கர வாகனங்கள் வந்து அந்த காலத்துல எப்டி எப்டி பயன்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்டி இருக்கு ஆமா தான
ஆமாங்மா
அதே ஆனா இப்போ அப்டி இருக்குதா அதுக்கப்புறோ என்னாச்சு அதாவது ரெண்டு வண்டி இருந்தது அம்மா ஒரு வண்டி பயன்படுத்துவாங்க அப்பா ஒரு வண்டி பயன்படுத்துவாங்க ஆனா அது இன்னு காலப்போக்குல காலம் தொழில்நுட்பம் எல்லாமே வளர வளர அது இன்னு என்ன ஆயிடுச்சு ஒரு வீட்டுக்கு நாலு மனிதர்கள் இருந்தாங்னா நாலு மனிதர்களுக்கு நாலு வண்டி அப்படித்தானே ஆயிடுச்சு
அப்படி கொண்டு வந்துட்டாங்க ஆமாமா
கண்டிப்பா அதையு அதுவு போக இந்த நாலு இரு சக்கர வாகனங்கள் போக நாலு பேருக்கு ஒரு என்னாம வந்துருது ஒரு நான்கு சக்கர வாகனம் அதுவு வந்துருச்சு அப்டி இருக்கு போது அப்போ வந்த் என்ன நம்மளுக்கு இ வாகனங்கள்ல இருந்து வாகன புகை கொறைவா வந்துட்டு இருந்தது இப்போ ஒரு வீட்லயே வந்து நாலு வ நாலு வண்டி பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு தெருவுல எத்தன பயன்படுத்துவாங்க ஒரு ஊர்ல எத்தன பயன்படுத்துவாங்க ஒரு ஒரு வட்டாரத்துல எவ்ளோ பயன்படுத்துவாங்க அப்போ அத்த வண்டி வண்டிகள் வந்து எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு எந்த அளவுக்கு அது வந்து பாதிக்க பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுதா
கேட்க்கவே கொஞ்சோ அச்சுறுத்தலான ஒரு தகவலாதாமா இருக்கு இப்போ இத கொறைக்கிறதுக்கு என்ன வழி என்ன மாதிரியான வழிமுறைகள்லா இருக்குதுங்மா அப்போ நீங்க வந்துட்டு இருசக்கர வாகனங்கள பயன்படுத் பத்தவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களாமா
அதாவது இருசக்கன வாகனங்கள பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்ல வரல அந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்க எவ்ளோ தூர வேணாலு நடந்தே போனாங்க நடந்தே வந்தாங்க அதனால அவுங்களுக்கு அந்த நடக்கறதே வந்து ஒரு உடற்பயிற்சியா இருந்தது உடற்பயிற்சி இருந்தது உடலும் நல நலமா இருந்தது மனமு நலமா இருந்தது நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலு நல்லா இருந்தது சுற்றுச்சூழல் ஏ நல்லா இருந்ததுன்னா நம்ம அவுங்க வந்து இருசக்கர வாகனத்த பயன்படுத்தாம நடக்கறதுனால காற்று மாசுபாடு கொறஞ்சிருந்தது காற்று மாசுபாடு கொறஞ்சிருந்ததுனால சுற்றுச்சூழல் நல்லா இருந்தது இதெல்லா அந்த காலத்துல இருந்தது ஆனா அப்போ இருந்த ஒரு தொழில் வந்து அவுங்களுக்கு ஏத்தமாது இருந்தது அதனால அவுங்க நடந்து போனாங்க தொழில் பாத்தாங்க அவுங்க ஒடம்பையு பாத்துக்கிட்டாங்க சோ சுற்றுச்சூழல் நல்லா இருந்தது ஆனா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை வந்து மேம்பாடு அடைஞ்சிருச்சி அதனால நம்ம இப்போ நம்மளுடைய அலுவலகத்துக்கு நடந்தெல்லா போக முடியாது நடந்துதா போகணு அப்படின்னு நா சொல்ல வரல ஆனா இருசக் சக்கர வாகன பயன்பாடை வந்து நம்ம வந்து கொறைக்கலா இப்ப இப்ப என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஆள் ஒரு மனிதருக்கே வந்து நான்கு சக்கர வாகனங்கள் எடுத்துட்டு போறாங்க ஏன்னா ஒரு வீட்டுல நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கிறத வந்து ங்க அதாவது கடன் வாங்கி யாது கடனுக்காது நா வாங்கி வச்சிருனு அது வந்த் எங்க வீட்ல இருந்தாதா அது எனக் க்கு கௌரவோ அப்படின்ற நெலம தான வந்துருச்சு
ஆமாங்மா அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம அதெல்லா தள்ளப்பட்டுடோ நீங்க சொன்ன மாதிரி கடன் வாங்கியாது ஒரு வாகனம் வாங்கி அத பயன்பாட்டுல வச்சிருக்கணு அப்படின்ற மாதிரி இந்த நாளைக் இந்த நாளைக்கே மாறிடுச்சுங்ம்மா
கண்டிப்பா அப்டி இருக்கும்போது அப்ப அதுல இருந்து புகை தா வரு இப்ப ஒரு ஒரே ஒரு வீட்ல கிளம்புறாங்க எப்டி அதாவ்து அலுவலத்துக்கு கெளம்புறாங்க கொழந்தைங்க பள்ளி பள்ளிக்கு கெளம்புறாங்க அப்டின்னா ஒருத ரெண்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு துவா ஒரு நான்கு சக்கர வாகனோ அடுத்தவ ஒருத்தொவ்ங்க இல்ல ஒரு இரு சக்கர வாகனம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில இருந்தே நாலு வாகனம் வெளியேருச்சின்னா அப்ப அந்த நாலு வாகனத்தில இருந்தூ எவ்ளோ புகை வருது அதுதா இதுதா நா அந்த பயன்பாட குறைக்கலானுதா சொல்லுவனே தவிர முழுமையா பயன்படுத்தவே கூடாது அப்டீன்னு நா சொல்ல மாட்டே அதுவு இல்லாம முடிஞ்ச வரைக்கூ என்ன பண்ணலா இப்போ கிட்டதா இருக்கு இப்போ வந்து அலுவலகமோ செரி மத்த ஒரு விஷயமோ செரி அவுங்குப் போக வேண்டிய அவங்க போக வேண்டிய அந்த இடம் வந்து அவங்க வீட்ல இருந்து அருகாமையில் தா இருக்கு அப்டின்னா அவங்க தாராளமா நடந்து போகலா நடக்கக்கூடிய தூரம் இருக்கு அப்டின்னா கொஞ்சோ முன்னாடியே கெளம்பீட்டு இப்போ எ எட்டர மணிக்கு அவுங்க அலுவலகம் போ கொணு அப்டின்னா அவங்க நடந்து போறதுக்கு ஒரு இருவது நிமிஷம் ஆகூ அப்டின்ற பட்சத்ல அவங்க அழகா என்ன பண்ணலா எட்டு மணிக்கே அவங்க புறப்பட்டு எட்டு மணக்குே அவங்க வீட்டுல இருந்து கெளம்புனாங்கன்னா நடந்தே போலா நடந்தே அலுவலகம் போலாம் நடந்தே அலுவலகம் வரலாம் அது வந்து அவுங்ளுக்கு து என்ன ஆகூ ஒரு உடற்பயிற்சியாவூ இருக்கூ நடைப்பயிற்சியாவூ இருக்கூ அவங்க உடலுக்கூ நல்லா இருக்கூ மனதுக்கூ நல்லா இருக்கூ அவங்க என்ன பண்ணலாம் சமுதாயத்திக்கூ சமுதாயத்திக்கு ஏற்பட்ற தீங்கல இருந்தூ அவுங்கள் அவுங்ளுடைய அவுங்ளுடைய பங்களிப்பா என்ன பண்ணலா கொஞ்ச புகைய க கொறைக்லா
சரியா சொன்னீங்கம்மா
இப்ப இருக்றவங்கலா என்ன பண்றாங்க உடல் பயிற்சி சரியா பண்ணாம உடல் பறுமன ஏத்தி வச்சுக்கிட்டு அப்றமா நா நடக்றே நடக்றே நடந்து வந்து நடந்து நடந்து நா என்னொடைய உடல் எடைய கம்மி பண்றே அப்டின் சொல்லி என்ன பண்றாங்க சுத்து சுத்து காள்ளத்த எதும் ஈசிக் சீக்கிரமா எந்திரிச்சிடு நடக்குறாங்க இது தேவையா அதுக்காக தா சொல்றது
அவங்க குறைந்தபட்சோ மிதி பண்டியவாச்சூ பயன்பாட்ல வச்சிருக்லா இல்லைங்ளாமா மிதிவந்தியுடைய பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்ப பள்ளிக்கு ப செல்லக்கூடிய பிள்ளைங்க மொதகொண்டு எல்லாருமே வந்திட்டு தன்னுடைய தா பெற்றோர் கள் வந்து வண்டீல கொண்டு போய் விடணு இருசக்கர வாகனங்கள்ல கொண்டு போய் விடணு அப்டின்ற மாதிரி எதிர்பார்க்ற மாரி ஆய்டுச்சு முன்பொரு காலத்துல்லயாவது இரு மிதிவண்டியுடைய பயன்பாடு இருந்தது நடைப்பயிற்சிக்கு சமமான ஒரு பயிற்சி அப்டின்ஸ் கேட்டீங்கன்னா நா வந்து மிதி வண்டியுடைய அந்த பயிற்சின்னு சொல்லுவங்ம்மா அதுவுமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு வகையில உதவுது இல்லைங்ளா
கண்டிப்பாப்பா
அதனால மிதி வ இதிய மிதிவண்டி அந்த வாகனத்தையுமாவ்து நம்ம குறஞ்சது அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வர்ணு நா சொல்லுவேங்ம்மா வேற எதாவ்து பயன்பா வேற எத் ஏதாவது ஒரு உபயமான ஒரு விஷயம் இருக்குது இல்லாமா இந்த புகை கொறைக்றதிக்கு
ஆமாப்பா அதாவது ஆ நீயான் நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இல்லையா இருவ இருசக்கர வாகனங்கள் ம மட்டூ இல்ல தொழிற்சாலைகள் புகையில இருந்தூ வருது அப்டின் சொல்லி
ஆமாங்கம்மா அதுலந்து வெளிவடக்கூரிய நச்சு வாய்கொழமே வந்துட்டு ஓசோன் படலத்த ஓட்டை போட்றதிக்கு ஒரு காரணமா அமைது
அதுதாப்பா இப்ப தொழிற்சலைகள் சொல்லுங்ப்பா
குறைக்கிறது தொழிற்சாலைகளை இழுத் போடணூமா
இல்ல நா அப்டீ சொல்ல வரல அதாவ்து தொழிற்சாலைகள்ல வந்து அதிகமான கழிவுகள் வெளியேறுதா அந்த அதிகமான கழிவுகள்ல இர் இதுதானே புகைகள் வருது அப்ப அந்த அதிகமான கழிவு கள் இவங்க தானே வெளியே த்றாங்க அந்த அந்த மாரி அதிகமான கழிவுகள் வழியில வ வராம அவுங்க என்ன பண்ணலாம் பொருள வந்து உபயோகோ அதாது தயாரிக்லால தயாரிப்பு அப்டின்றது அவ்ங்க கைல தானே இருக்கு அதோடைய ஃபுல் முழு திட்டமூ அவங்க கையில தானே இருக்கு
ஆமாங்ம்மா
அப்போ வந்து கழிவுகள் அதிகமா வராத அளவுக்கு வந்து அந்த பொருள தயாரிக்கலா கழிவ் தான வருது அதுவு இல்ல மா இவங்க வந்து எப்படி சொல்றது அதிகமான வீடுகள் இல்லாத இடத்துல இப்ப ஊருக் ஓதுக்குப்புறம் சொல்லுவாங்க இல்லையா எல்லை புறம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊரோட எல்லை
ஆமாங்க மா
அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு அங்க வந்து அவங்களுடைய வேலைகள பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கழிவுகளையு குறைக்க முடியும் அதுல இருந்து வற வாயுக்களையுமே அவங்களால குறைக்க முடியும்
ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்க மா எனக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு கிடைச்ச மாதிரி இருக்குதுங்கம்மா அதாவது அ மிதிவண்டி பயன்பட்டு கொண்டு வரணு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அறிவுரைைய சொல்லியிருக்கிறீங்க ஆ தொழிற்சாலை எப்படி இயங்க வேணும் அப்படின்ற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க இந்த அறிய தகவல் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி ரொம்ப கலந்துரையாடினதுக்கு மிக மகிழ்ச்சிங்கமா மீண்டும் இன்னொரு கால இல்ல நல்லா ஒரு புதிய தலைப் எடுத்து பேசுவோ
கண்டிப்பாபா கண்டிப்பாபா நானுமே வந்து நீங்களுமே நெறையா நல்ல விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டிங்க உங்ககிட்ட இருந்துமே நா ஒரு நல்ல நிலயா நல்ல நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுகிட்ட நன்றிப்பா நன்றி நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல காணொலில நம்ம பேசலா
நன்றிங்மா செரிங்மா நன்றிங்மா
செரிங்ப்பா நன்றிப்பா